வணக்கம் தோழி நா நல்லாருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லாருக் க்கேன சாப்டீங்களா என்ன பண்றீங்க
உம் சாப்டாச்சு தோழி மதியோந்தா துபன் தோழி இப்ப சாப்டுனா ஒரு ஹாஃப்ப நவர்ல திரும்பவு லென்ச் சாப்ற மாதிரி இருக்குங்
ம் சரிங்
ம் ம் ம் சொல்லுங்க தோழி நம்ம வந்து பசங்களோட படிப்பு பத்தி பேசிட்டு இருந்தோ படிப்பு எவ்ளோ முக் முக்கியமானதுன்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோ
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா வந்து இப்ப படிப்பு இல்லாம இப்ப எதுவுமே செய்ய முடியறது இல்லை இப்ப ரொம்பவே அது இப்போ ஒரு வாட்ச்மேனுக்கு வேலைக்கு போறோனா கூட படிப்பு வந்து ரொம்ப தேவையா இருக்கு ஏன்னா அங்க என்ன கேப்பாங்க உங்களோட ஆதார் கார்டு அது இது கேப்பாங்க டைரியில வந்து கையெழுத்து போட சொ சொல்லுவாங்க அத நெனச் அதுக்குமே வேணு இல்ல எதாவது ஒரு வேலயே அவுங்கள வந்து கடைக்கு அனுப்புவோம் இத வாங்கிட்டு வா அத வாங்கிட்டுவான்னு வாயால சொன்னா அவருக்கு புரியாது இங்கிலீஷ்ல சொன்னாக்கா புரியாது இல்ல எழுதி குடுத்து இந்த எ எடத்துக்கு நீ போயிட்டு வா இந்த ஒரு வேல இருக்கு ஐனிங்க்கோ ஐனிங் கோ அதுக்கு இதுக்கு குடுக்குறாங் அதுக் அதுமே அதுக்குமே ஒரு சின்னதாக் கூட ஒரு படிப்பு இருந்தாதா வந்து
கண்டிப்பாக தோழி ஆமா தோழி ஒரு படிப்பா அறிவு வந்து இப்போ ரொம்பவே முக்கியமானது தோழி நம்ம ம்ம என்ன சொல்றது பெரியோர்கள்லா அப்புடியே வாழ்க்கைய கடத்திட்டாங்க தோழி இப்ப வந்து படிப்ப ஓட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிக் குடுத்து வளத் க்குற மாதிரி இருக்கு தோழி இப்போ ஒரு பெண்ணை பாக் க்கு போனாக் கூட அந்த பொண்ணு வந்து எவ்ளோ படிக்க ஆ ஆண் வந்து எவ்ளோ படிச்சிருக்கான் எவ்ளோ சம்பாதிக்கிறான் ஃபேமிலி ஃபிசினஸ்தா இல்ல என்னன் சொல் சொல்லி எல்லாத்துக்கு வந்து எல்லாரு வந்து படிப்ப வந்து ரொம்பவே அ சார்ந்து இருக்காங்க தோழி இப்ப படிப்பு இருந்தாதா தோழி ஒரு மனிதனுக்கே ஒரு எங்கயு மரியாதை கெடைக்குது தோழி இப்போ
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இப்போ நெறய பேருக்கு வந்து வேலன்றது பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஓரளவு லேசாவது இங்கிலீஷு தமிழு அப்டி தெரிஞ்சிருந்தாக் கூட இப்போ எவ்வளவோ வேலைகள் அதனாலதா நெறைய வேலைகள் இருக்குல்ல இப்போ ஃராபிட்டோன்னாலுமே ஒரளவுக் கொஞ்சோ இங்கிலீஷ் இருந்தாதா அந்த ஃராபிட்டோ கூட ஓட்ட முடியு அவுங்களோட பேரு அது இதெல்லா வரு இல்ல யாராவது இங்கிலீஷ்ல லேசா பேஸ் வாங்க அதுக்கு வந்து பதில் சொல்லணு
கண்டிப்பா தோழி நீங்க சரியா சொன்னீங்க தோழி ஒரு ஒரு மினிமம் ஃசேல்ரியோட வேலைக்கி பண்னொன்னாக் கூட இப்ப எல்லாருக்கு வந்து ஒரு மூணு லாங்குவேஜ் எதும் கண்டிப்பா தெரிஞ்சுருக்கறது ரொம்பவே தேவையா இருக்கு தோழி இங்கிலீஷ்சு வந்து இப்போ எல்லாரோ ரொம்ப தார்ந்திரு காங்க தோழி கோய் யார் இருந்தாலோ இப்ப வந்து எது எடுத்தாலு எல்லாமே உங்குளுக்கு ஆப் வந்து இங்கிலீஷ்லதா இருக்கு தோழி நம்ம வேணுன்னா மட்டுந்தா அது தமிழ்ல க்கர மாதி இருக்கு நம்ம படிப்பறிவு வந்து ரொம்பவே முக்கியமா இருக்கு தோழி இப்போ இருக்குற ஒரு ஸ்மார்ட் மொபைல் ஆம் இதுல நம்மவாள்க்கு படிப்பு வந்து ரொம்ப தேவையா இரு தோழி நம்ம வ பசங்க அ பசங்களுக் கொன்ந்து இப்போ வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் அனுப்புறாங்கன்னா அது கூட வந்து நம்ளுக்கு வாட்ஸ் அப்ல மெசேஜ் வருது தோழி அது என்ன அமிச்சிருக்காங்கன்னு சொ லீ நம்ம தெரிஞ்சுக்கறதுக்கு நம்பளுக்கு வந்து படிப்பறிவு ரொம்பவே தேவையா இருக்கு தோழி
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இப்ப பாருங்க நெறைய பெண்கள் வந்து நெறைய படிக்கலனாலுமே பிளஸ் டூ இல்ல அந்த மாரி படிச்சிருந்தா கூட இப்போ சென்னைக் அவுங்க வந்து மேரேஜ் தை வராங்க அப்டினா ஒரு டியூஷனாவது அவுங்க வந்து எடுக்கலா அதுவு அவுங்குளுக்கு கொஞ்சோ படிப்பிந்தா அதுல சம்பாதி நம்ம விட் டு வெலக் போய்தா நம்ம வேல பாக்கணு நொ னில்
இல் கரெக்டா சொன்னீங்க தோழி ஆமா தோழி ஒரு வீட்ல இருந்து நம்ம எதையும் பண்ணலான்னு சொல்லி இப்ப இருக்கிற சமுதாயம் வந்து ரொம்பவே உங்குளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணித்தருது வீட்ல இந்தே உங்குளுக்கு ஒர்க் ஃபிரோம் ஹோம் சொல்லி ரொம்பவே வேலைகள் இப்போ நம்ளுக்கு கெடைக்குது தோழி நம்ம அது இல்லன்னா கூட ஒரு என்ன சொல்றது ஒரு ஆர்கனைசேஷனை சார்ந்து இல்லாம நம்ம வீட்லயே வந்து இந்த டியூஷன்கள் எடுத்து அ வேற என்ன சொல்றது ஆன்லைன் வகுப்பு மூலியமா இஸ்லாமிக்கு இருந்தாலு இந்த தமிழ் அ வகுப்பு இருந்தாலோ இங்கிலீஷ் வகுப்பு இருந்தா கூட நம்ம ஒரு கொஞ்சமாது வா படிப்பு அறிவு இருக்கு ஆமா இங்கிலீஷ்ல நல்லா இருக்கோ ஒன் சொல்னா நம்ம இங்கிலீஷ் கிளாஸ்ல அ ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணி அதுவு நம்ம வந்து பண சம்பாதிக் மாரி இரு
எவ்ளவோ வழி இருக்கு ஆனா எல்லாத்துக்குமே படிப்புதா ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கு ஏன்னா இப்ப எல் கே ஜி யு கே ஜி ஒன்னாவதுக்கே எவ்ளோ ஃபீஸ் வாங்கறவே சின்ன பையனுக்கே இப்ப வந்து நானூறு ரூபா வாங்குறாங்க எ பெரிய பையன் செவன்த் படி கி அவனுக்கு எட்நூறு ரூபா கேக்குறாங்க இப்ப மா து இந்தமாரி ஒரு பத்து பிள்ளைங்க இருந்தா அவுங்குளுக்கு எவ்ளோ அஞ்சாயி ரூபா க்கு மேல வருது
கண்டிப்பாக தோழி அந்த படிப்பறிவு இருந்தா நம் நம்மளும் அந்த மாதிரி டியூசன் எடுக்கலா நம்ம பசங்களை யாருகிட்டயு அனுப்பாம நம்மூளே அந்த அவங்களுக்கு டியூஷன் நம்மளே வீட்டுல அவங்கள சொல்லித்தெரல
இதேமாரி இதுக்காக தா பசங்களை நம்ம படி படி நம்ம சொல்ற காரணமே நம்மதா கொஞ்ச படிக்காம ரொம்ப இதுவா இருக்கு நீங்களாது படிச்சு நம்ம இந்த மாரி கஷ்ட இல்லாம நீங்க நல்லா படிச்சுங்க ஏசியிலேயே நீங்க உக்காந்து கூட நீங்க வேலை பாக்கலா அழகா ஒர்க் ஃப்ரம் ஹோமா வீட்ல கூட வேல பாக்கலா ஆஃபிஸ்க்கு போனும்னு கூட அவசிய இல்ல
ஆமா தோழி அந்த மாதிரி ரொம்ப வயலுகள் இப்போ வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஓ எவ்வளவு படிச்சு ஐ டி ல ஒர்க் பண்ணா கூட அவங்களுக்கு கூட இப்ப வந்து ச வுரியமா ரொம்பவே இருக்கு தோழி வீட்டுலயே உட்காந்து அவங்கள வீட்ல இருந்தே அவுங்க ஆபிஸ் ஒர்க் எல்லாமே பண்றாங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை ஆமா ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு வாரம் இல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒரு ரெண்டு வார அந்த மாதிரி வந்து இப்போ ஆபிஸ்ல கூப்பிடுறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம வீடல இருந்தே நம்மளுக்கு வேலை செய் யலாம் அந்த ஐ டி ஆஃபிஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து நம்மளோட ஓன் பிசினஸு ஆரம்பிக்கலா எவ்வளவு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ உம் பண் கெடைக்கிற மாதிரி இருக்கு தோழி அந்த அ சூழ்நிலைய நம்ம வந்து கிரியேட் பண்ணனுனா நம்மளுக்கு படிப்பறிவு ரொம்பவே தேவையா இருக்கு தோழி
ரொம்ப ரொம்ப ஏன்னா வந்து இப்போ சின்ன சின்ன வேலை இங்க பாருங்க இப்ப தபால் காரரு போஸ்ட் ஆ ஃபிஸ் அவங்க எல்லாங் கூட எவ்ளோ சம்பாதிக்கிறாங்க ட்ருக்க ஒவ்வொன்னு ஒர் த்தருக்கு ஹெல்ப் பண்ற மாரி கோட அந்த போஸ்ட் ஆஃபிஸ்ல இதைப்ப அப்படி இப்படி எப்படியா வேலை பார்த்தோ அதுக்குமே சார்ஜஸ் வாங்க தா செய்யறாங்க காரண அவங்களுக்கு படிக்கிறதுக்கு இதெது இவுங்க கரெக்டா அந்தா எடத்துல போய் சேத்துருவாங்க இது அதுல டெபாசிட் பண்ணிருவாங்க இதே இத ஒரு சொல்ற ஒரு வாட்ச்மேன் அங்க இருக்கிற அந்த மாதிரி ஆளுங்கல சின்ன சின்ன படிப்பு வச்சு அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்ப நம்ம நல்லா படிச்சோனா நம்மளுக்கு எவ்ளோ பியூச்சர் னு நிறையவே இருக்கு நம்ம எப் ப்டி இருக்கமோ அதே மாரிதா நம்ம பசங்களுக் க்குமே வந்து நெறைய இது கெடைக்கு இப்பத்துலேந்து நம்ம சொல்லி சொல்லி வளத்தா மட்டுந்தா உண்டு சின்னதுலயே நம்ம விட்டுட்டோன்னா ரொம்ப அது நம்மளுக்கு கஷ்டமா போயிரும் பசங்க வந்து
ஆமா தோழி கண்டிப்பாக தோழி ஆமா தோழி மொதல்லேந்தே அவுங்களுக்கு வந்து படிப்புல வந்து இஷ்டம் இருக்குற மாதிரி நம்ம வந்து அவுங்கள புரிய வச்சு அவுங்கள படிக்கணு வெக்குனு தோழி சில பேர் எப்டி இருக்காங்கன்னா அ பன்னாண்டாம் வகுப்பு வரைக்கும் போயிட்றாங்க ஆனா அவுங்களுக்கு படிப்பு அறிவு பாத்தீங்கன்னா சும்மா ஏதோ அ என்ன சொல்றது தெரிஞ்ச விஷயத்த மட்டு மட்டுதா அவுங்களுக் படிக்க முடியு தோழி ஆமா தோழி ஆமா எப்டியோ அவுங்க ம் எப்டியோ அவுங்க என்ன சொல்ற தள்ளிட்டே வந்துர்றாங்க ப்ளஸ் டூ வரைக்கு அந்த ப்ளஸ் டூ வகுப்புல தா அவுங்க மார்க் எப்டி இருக்கு அங்க பாஸ் ஆகுறாங்களா ஃபேயில் ஆகுறாங்களா அப்பதா அவங்களோட என்ன சொல்றது அவுங்க எவ்ளோ எஃபர்ட் போட்ருக்காங்க
ஆமா ஆனா ஆரம்பத்துலேருந்தே படிச்சா புரிஞ்சிக்கு கொஞ்சோ படிக்கணு சும் சும்மா மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதுனா மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதுனா அந்த மாரி செய்யக்கூடாது புரிஞ்சி எழுதுனா தான கடைசீல இதுக்கப்பறோ ஜாப் எல்லா அவுங்களுக்கு வந்து கரெக்டா வந்து அதுல சொல்ற இதெல்லா வந்து புரியும் உங்களுக்கு புரியாம எ வேணும்னே படிச்சி படிச்சி எழுதிட்டா இப்ப எதனா ஒண்ணு சொல்றோன்றப்போ அந்த இது வந்து அவுங்களுக்கு வந்து புரியாதுல்ல அவுங்க வெளக்க உங்கனாலையு குடுக்க முடியாது உங்களுக்கு அவுங்க சொல்ற வெளக்கமு
கண்டிப்பா தோழி நம்ம படிப்பு அறிவு வந்து சும்மா அப்டியே இருக்காது தோழி உங்களுக் எது இருந்தாலு நம்ம வந்து புரிஞ்சி அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சி படிச்சாதா நம்மளுக்கு வந்து அ அது வந்து யூஸ் ஃபுல்லாக முடியு தோழி நம்ம அப்டியே மனப்பாடம் பண்ணி அப்டியே அரட்டை என்ன சொல்றது காபி பேஸ்ட் மண்ணு மாதிரி நம்ம வந்து ஆ இப் அப்டி இங்க ஞாப் இது பண்ணி அங்க அந்த அப்டியே பேஸ்ட் பண்ணா நம்ப்ளுக்கு வந்து ஒரு அறிவு இருக்காது தோழி நம்மள்க்கிட்ட நம்ம வே ஸ்டாதா இருக்கு தோழி நம்ம படிப்பு நம்ம எங்க போனாலு ஒரு ஸ்டார்டிங்ல நம்ம ஆமா ஒரு வேலக்கு போனாக் கூட அங்க வந்து நம்மளோட பொட்டன்சியல நம்ம காட்டணு காட்ட மாதிரி இருக்கு தோழி நம்ம ஒரு வேலக்கு போனோனா நம்ம வந்து ஆ நம்மக்கிட்ட எவ்ளோ அறிவு இருக்குன் சொல்லி அவுங்க தெரிஞ்சுகிட்டு நம்மக்கிட்ட நம்ம பண்ற வேலக்கு வந்து அவுங்கக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கான் சொல்லி பாத்துதா தோழி நம்மள வந்து வச்சிக்குறாங்க இல்லன்னா அங்க கூட நம்பளுக்கு வந்து சில நாட்கள்லயே அவுங்களுக் கு வந்து இல்ல உங்களோட அவ்ளோவா நீங்க பஃபாமன்ஸ் அப்டி இல்ல, நாங்க எதிர்பார்க்க மாரி நீங்க வேல பண்ல அப்டின்னு சொல்லி ஒரு நாள்யே அவங்க நம்மள ரிஜெக்ட் பண்ட்டு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க தோழி நம்பள்கிட்ட க அந்த கெப்பாசிட்டி இருந்தா நம்ம எதுக்கு தோழி அந்த பே அந்த பேரு நம்மள்க்கு எடு எடு ப்படாது நம்ம வந்து நம்மளோட குவாலிட்டிய பாத்துட்டு நம்ம அவங்ககிட்ட நம்ம பஃபாமன்ஸ்ஸ காட்டிட்டு நம்ம மேல ஏறிட்டே போயிட்டே இருக்கலா தோழி நம்ம அறிப்பு அறிவு இல்லன்னா நம்ம அப்டியே போயிட்டு என்ன சொல்றது காபி பேஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா
கடை மா கடைசி வரைக்கு வாழ்க்க வந்து அப்டியேதா போயிருமே கா யாரையாவது பாத்து பாத்து பண்ற மாதிரி வாழ்க்கையுமே அந்த மாரி போயிரு மொதல் எது பண்றோமோ அத முற்றிலும் கோணலு ன்ற மாதிரி நம்ம வாழ்க்கையு அதே மாதிரி தா போகுமே மத்தவங்கள பாத்து வாழ் ந்து மத்தவங்கள பாத்து மத்தவங்கள பாத்து நம்ம இத செய்ய லா மத்தவங்க என்ன பண் றாங்க நம்மளால என்ன வருமோ இல்லாம அடுத்தவங்க அடுத்தவங்க வாழ்க்கைய மாரி நம்ம வாழ்க்கையு ஓட்டுற மாதிரியே ஆகிறு பசங்கள்து அதே மாதிரியே போயிடு நம்ம மைண்ட்ல என்ன இருக்கு நம்ம சுயமா என்ன செய்றோமோ அது அப்டி இருந்தா தா கரெக்ட் டா இருக்குமே
கண்டிப்பாக தோழி, ஆமா தோழி நம்ம நம்மளோட வாழ்க்கைய நம்ம வந்து சீரியஸ் ஸாக எடுத்துட்டு நம்ம ஒரு வேலையில பண்ணோனா நம்ம வந்து எல்லாரு எல்ல எதுலயு நம்ம முன்னேறிட்டு போயிட்டே இருக்லா
கண்டிப்பா
வேட் பண்ற மாதுரி இல்ல துள்ளி நம்முளோட வாழ்க்ய வந்து நம்ம ஈஸியாக இது பண்ட்டு போயிட்டே இருக்லா தோழி அதுகாக இப்போ வந்து படிப்பு ரொம்பவே முக் க்யோன் சொல்லி நா சின்ன வய்சுலந்தே நம்ம பசுங்கள வந்து சொல்லி் குடுத்து அவ்ங்க புருஞ்சி படிப்பா புர்ஞ்சு படி
புருஞ்சு படிக்கனு அதுல எக்குது மெயின சும்மா படிக்கற்துல எதுமே இ இல்ல
ஆமா தோழி கண்டிப்பாக தோழி நம்ப உரையாலடு இப்போ வந்து முடிய போது தோழி
கண்டிப்பா தொடர்ந்து பேசலா நன்றி வணக் கம்
நன்றி வணக்கும் தோழி கேக்குத தோழி உங்கள்க்கு
என்ன
ஹலோ கேக்குதா தோழி உங்களுக்கு
ஹலோ
தோழி கேக்குதா உங்களுக்கு
ஆ கேக்குது
ம் செரி தோழி நம்ம மீண்டூ பேசுலா தோழி
கண்டிப்பா கண்டிப்பா நன்றி ஆ வணக்கம்
ம் போ